சொல்லுங்க தோழிப்
ம் நலமா இருக்கீங்ளா
இந்தந்தனி நாந்தனி அதா நேத்து உங்க சகோதரி வந்து சொல்லி சத்தம் போட்டாங்க எதனால விக்கனுங்கிறீங்க அ ந நி என்ன வரைக்கு இன்னு வரல அப்டின் சொல்லி சத்தம் போட்டாங்க அது வந்து நா சவுங்க கிட்டையு சொன்னது அதுதா அ என்னனா அவுங்கம்மா வந்து ரொம்ப ஒரு கோவமான இது சுதா குபாவங்கள் ப்ப நாங் கூ கூ கூப்டுட்டு வந்துட்டு அதுக்கப்பறோ யாரக் கேட்டு நீங்க கூட்ரு போனீங்க அப்டின்ற மாரி
அது நீங்க சொல்றது வந்து ரொம்ப சரிதா ஆனா இதுல என்னனா வந்து ம் இப்போ நம்ப அதாது இப்ப நீங்க எப்பிடி கூட்டுப் போனீங்கன் கேக்கறாங்க அது சரிதா அதே மாதிரி மத்த மத்த வே விஷ்யனு இருக்கு இல்லையா
இல்ல மற்ற விஷ்யங்கள தேங்க ஒங்க அம்மா வந்து தலையிட மாட்டாங்க அதாவ்து நல்லத் வந்து கண்டிப்பா ஒங்க அம்மா வந்து தலையிட மாட்டாங்க இப்போ ஒங்கள அதாவது ஒங்குளுக்கு அ ஒரு ஒரு அதுதா நா ஒரு அனுபவத்துல பாத்தது அப்டின்னா
ம்
அக்கா தங்கை இருக்கறாங்க அப்டிங்க பொழுது அவுங்களுக்கு அதாவது அ தங்கை தங்கைக்கு வாங்கி குடுக்காம அக்காவுக்கு வாங்கி குடுத்தா அதுக்கு வந்து சண்ட போடுவாங்க
ஆமா ஆமா
நீ வந்து தங்கைக்கு வாங்கி தராம அக்காவுக்கு சண்ட போட்டு அக்காவுக்கு வாங்கி குடுக்றிங் அப்டின் சொல்லி சண்ட போடுவாங்க அதுவே தங்கைக் வாங்கி குடுத்து அக்காவுக்கு வாங்கி தர்ல அப்டின்னா அத பத்தி அவுங்க கேட்க மாட்டாங்க
அவுங்க வந்துட்டு அதாவது ம் இதுன்னே இல்ல ஒரு எப்டி சொல்றது ஒரு சாதாரண ஒரு இப்போ ஒரு கட்டணம் ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க நம அ கல்லூரி படிக்கிறோ ஒரு கட்டணம் கட்டணும் இல்ல நம்ம போட்டுக்கிறதுக்கு ஒரு ஒரு நறைய ஆடை எடுக்கணு இல்ல ஒரு எவ்வளவோ இருக்கு இல்லையா காலேஜ் போனா அது இதுன்னு நறைய இருக்கு அதுல வந்துட்டு அவுங்க வந்து இவ இந்த மாரி அ இப்ப இப்ப எங்க இப்ப எங்க சித்திலா வருவாங்கன் வச்சுக்கோங்க அவுங்கல்லா வந்துட்டு இ என்கிட்ட வந்து வச்சுக்கோ அந்த மாரி காசு குடுக்க ஆ குடுக்குறாங் எப்டின்னா அவ அவள்ட்ட இல்லாத காசா அந்த மாரி ஏன் சொல்லணு நா என்ன நன்ன வேலையு பாக்ல இப்பதா நா வந்து ஒரு ஆ கொஞ்சோ ஏதோ ஒரு வேலைய பாத்துட்டு இருக்கன்னு வச்சுக்கோங்க ஆ அவுங்க இப்ப வந்து அது ஒரு எப்டி சொல்றதுன்னா அவள்ட்ட காசு இருக்கு காசு செரி அதாவது அவுங்க வந்துட்டு என்ட்ட காசு இருந்தா மட்டு தா என்கிட்ட பேசுறாங்க இப்ப நேத்தி கூட எங்கிட்ட வந்து கேக்குறாங்க காச கேக்குறம் ஐம்பது ஐம்பது ரூபா காசு இருந்தா குடு அப்படின் கேக்குறாங்க நா என்னா சொல்ற நா எனக்கு காசு குடுக்கலல்ல நா சொல்லுல இப்ப காசு வாங்குறப்ப எப்டி இருக்காங்ளோ மத்த நேரத்துல நீங்க அப்டி இருக்லால அதுதான் நா சொல்ற ஆனா இப்ப எப்டின்னா இப்ப வீட்டுக்கு யராச்சு வராங்க அப்படினாக்கா அப்ப வந்து ஒரு மாதிரி இருக்காங்க மா இங்க வாமா போமா அந்த மாரி இருக்காங்க அந்த நேரத்துல நம்ம வந்து அவுங்கள்ட்ட கோவமா பேசும்போது எல்லா என்ன நெனப்பாங்க ஓ இந்த பொண்ணா திமரா இருக்கு நிரப்பாங்ளா அதே மத்த நேரத்துல இப்ப வீட்டுக்கு யாரு வர்லன்னா அப்போ ஒரு மாதிரி பேசுறாங்க இப்ப காலைல கூட ஒரு மாதிரி நா என்ன சொல்ற புடிக்கிலியா அவுங்கள விட்டு கொஞ்ச விலகில்லால்ல அவுங்கள போய் ஏன் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு புடிச்சா செரி ஓகே பேஸ் ரோ எல்லா ஓகே தா நம்ம புடிக்கலா நம்ம விளகிணு அவுங்கள உட்டு திரும்ப திரும்ப அவங்களை போயிட்டு நம்ம அவுங்களையு கஷ்டப்படுத்தி நம்மளு கஷப்பட்டுட்டு இதெல்லா தேவயில்லாதது இல்லையா
இல்ல கண்டிப்பா நீங்க சொல்றது அப்டின் பாத்தா எல்லா வந்து உன உண்மையான விஷயம் தா இப்ப ஒருத்தருக்கு புடிக்கல அப்டின்ற பட்சத்துல நம்ம வந்து அவுங்கள விட்டு ஒதுங்கிறது நல்ல விஷ்யதா ஆ புடிக்காத பட்சத்துல அப்டின்னு பாத்தீங்கனா நம்ம வந்து வேற வேற வழி இல்லாம நம்ம பேசக்கூடிய சூழ்நிலைகள் வருது ஒரு சில இடங்கள்ல வேற வழியே இல்ல ஆனா பேசிதா ஆவுணுமேன்ற ஒரு பட்சத்துல பேசிதா ஆகுறோ அதுக்காக எல்லாரு வந்து எல்லா விஷயங்களையு மறந்துட்டோ ஆ மன்னிச்சுட்டோ பேசுறாங்க அப்டின்லா சொல்ல கூடாது
ஆமா கண்டிப்பா
சோ ஒரு சில காரணங்களால செரி அப்டின் செரி இவுங்க இப்டிதா அப்டின்ற மாரி எ நம்ம அத அத விட்டு நகர்ந்து போயிடுவோ அப்டின்றத அதொ ஒரு சூழ்நிலைலதா நகர்ந்து போறோ ஆ அது மாதிரி இருந்துருங்க ஏனா அ‌ ஒரு சில விஷ்யங்கள் வந்து இப்ப வந்து நமக்கு சரியா படு ஆ பின்னாடி வந்து நம்ம ல வந்து அ அந்த மாதிரி அந்த அளவுக்கு சரியா படு அப்டின்னு சொல்ல முடியாது இப்ப அது சரியா படக்கூடிய விஷ்யங்கள நம்ள்க்கு பின்னாடி வந்து ஆ பெரிய இடவு ஒண்ணு வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நெலைக்கு கூட வரு அதெல்லா கொஞ்சோ பாத்து நம்ம கவனமா இருந்துக்கணு அப்டிங்கறதுதா என்னுடய கருத்து ஏனா அ இதே வேங்கள்ட்டயே இந்த மாரி சொல்றவங்க நாளைக்கு இன்னொனு என்ன வேணாலு செய்வாங்க அது அதாவது வீம்புக்கு செயல்படறவங்களு இருக்காங்க இல்லயா வீம்புக்கு அ அவுங்க அவுங்கள எதாது பழி வாங்கணு அவுங்க இத பண்ணணு அத பண்ணணு அப்டினு கூட யோசிக்கிறவங்ளு இருக்கறாங்க சோ அத மாரி சூழ்நெலைல போய் மாட்டிக்க கூடாது அப்டிங்கறதுக்காக வி ந திரும்ப திரும்ப வந்து சொல்றது ஏனா நமக்கு அடுத்தடு த்து நமக்கு வாழ்க்கை இருக்கு நம்ம வாழ்க்கை நகருது போகணு நம்ம எல்லாத்துலயுமே நம்ம வந்து கடந்து போகணு நகருணு ஒரே எடத்துல நம்ம நின்னுட்ருக்க முடியாது அப்போ போய் நம்ம போய் கண்டிப்பா அவுங்கள்ட்ட நம்மோ வந்து சில விஷ்யங்கள வந்து நம்ம இன்னு கலந்துரையாத வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோ
ஆமாமா ம்
இப்ப வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் எந்தவுல எந்த விதமா நமக்கு பிரச்சனைகள் குடுக்கலா அப்டின்ற மாரிதா அவுங்க யோசிப்பாங்க அதனால நா என்ன சொல்ற அப்டினா சில விஷ்யங்கள் புடிக்கலயா அவுங்களுக்கு புடிக்கலயா பேசுறாங்ளா பேசுனா பேசட்டு அப்டின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அத கடந்து நவுந்து வந்துரு அந்த எடத்துல நம்ம வந்து வாக்குவாதம் செய்ய கூடாது
ம் கண்டிப்பா
அத அது போல சில விஷ்யங்கள மட்டு தகுர்த்துக்கோங்க அப்டின்ற சொல்றோ நாங்க திரும்ப திரும்ப நாங்க வந்து ஒரு விஷ்யத்த அததா நாங்க வந்து உங்களுக்கு பதியப்படுத்துறோ ஆ அந்த எடத்துலந்து நகர்ந்துருங்க அந்த எடத்துல போய் நீங்க போய் வாக்குவாதோ பண்ணாதீங்க ஆ ஒரு நேரத்துல வந்து உங்களுடய சகோதரராருக்கட்டு உங்கள தங்கையாருக்கட்டு ஆ உங்களுக்கு வந்து அதாவது துணையா நின்னு பேசிருப்பாங்க இப்ப வந்து அந்த சூழ்நெலைல அவுங்க நிச்சயமா இருக்றதுக்கான வாய்ப்பில்ல அதனால ஆ அந்த மாரி சூழ்நிலைல வந்து என்ன சொல்றோ அப்டினா நீங்க வந்து சில விஷ்யங்கள ஆ சில விஷ்யங்கள வந்துட்டு நீங்க கடந்து போ அது அப்டின்னு சொல்றன் வேற எதுவு சொல்லல
கண்டிப்பா தோழி நா வந்துட்டு இப்போ எப்டினா வச்சுங்க இப்ப நா கொஞ்ச தெளிவாதா இருக்கே நா முதல்ல என்ன நெனச்சேனா ம் ஒரு சீக்கிரமா ஒரு இப் அரசு வேலைக்கி போணு போயிட்டு ஒரு வீ வீட்ட வந்து நம்ம கட்டி முடிக்கலா அவுங்க அவுங்களால கட்ட முடியல செரி ஓகே இப்ப நம்ம நம்மதா மூத்த பிள்ளையாவு இருக்கோ நம் நம்மளால முடுஞ்ச அளவுக்கு நம்ம கட்டிலா அந்த மாரி நா நெனச்சே இப்ப எப்டி இருக்கு அப்டினாக்கா அ அது வந்து எ வீடே கெடையாது அவுங்க கட்றாங்க கட் அது அவுங்க பிரச்சன இப்ப என்ன நா நா என்ன பண்ணுனா நா ஒரு தனியா எட வாங்கி நா வீட் தனியா கட்டணு ஆகமொத்த நா வேலைக்கி போனு அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப எனக்கு இப்ப ஒரு எப்டி சொல்றதுனா உம் மொதல் வாட்டி ஒருத்தவங்கள வெறுக்குறோ திரும்ப அவங்கள்ட்ட போய் நம்ம பேசுறோ திரும்ப வெறுக் க்றோ பேசுறோ நம்ம வந்துட்டு ஒரு அளவுதா இல்லையா அது சும்மா சும்மா சும்மா அதையே அவங்க செய்யும்போது நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேல சுத்தமா வெறுப்பு வந்துருது என்னதா வெறுப்பா இருந் தாலு ஒருத்தவங்ள பத்தி ஒரு அளவுக்கு தா சொல்ல முடியு அதாவது இப் இப்ப வந்து எல்லாரு எப்டி நடப்பாங்கன்னா ஹம் இவங்க தானே பெத்தாங்க இவங்களே இப்டி அவங்க பொண்ண பத்தி அவ்ளோ தப்பா சொல்றாங்கன்னா அப்போ கண்டிப்பா அப்டி தானே இருக்கு அப்டி தா நெனப்பாங்களே தவிர இல்லப்ப அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்திருக்கலா அப்டினு யாரு நெனைக்க மாட்டாங்க ஏனா அ பெத்தவங்ளே தப்பா சொல்றாங்கிறப்போ அந்த அப்டிதா இருக்கு அந்த பொண்ணுங்கிற மாரி நெனக் கிறாங்க பெருசா ஒண்ணு இல்லைங்க இங்க இருந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி கூட அம் இப்ப வந்து ஒரு அண்ணன் வந்துட்டு இருக்காங்க அது அவங்க வந்து இப்ப அவங்க கொழந்தல்லா பொறந்துட்ச்சு அதெல்லா அவங்க எப்ப வந்து ஒரு வர்ஷ ஆயிடுச்சுன்னு நெனைக்கிற இல்ல அவுங்க வந்துட்டு ஒரு வாட்டி வந்து ம் அவுங்க வந்து கொள்ளையில வந்து நின்னாங்களா நா வந்து சேர்ல உக்காந்துருந்தே அது என் அவுங்க என்னைய பாத் நின்னது கூட தெர்ல ஏனா அப்ப வந்து லைட் கூட இல்லையா அவுங்க வீட்ல அவுங்க நின்னது தெர்ல நா நா வந்து சும்மாதா செரி சும்மா அப்டினு சொல்ட்டு வந்து கொ சே சே அங்க நாற்காலில வந்து நா உக்கார்ந்திருந்தே அத வந்துட்டு அவுங்க வந்து அத ஒரு மாரி ஆ என்னென்னமோ சொல்லி ஆ ஆ அவ அந்த பையன பாக்கத வந்து இவ வந்து உக்காந்திருக்கா அந்த மாதிரி சொல்லி அது ஒரு மாரி நா என்ன நெனைக்கிறேனா ஏ இந்த அளவுக்கு ஏ ஜிப்பா நீங்க இறங்குறீங்க இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயோ இல்லையா நம்ம நம்ம பெத்த பொண்ணு தானே நம்ம எப்டி தப்பா பேச முடியு எனக்கு என்ன சொன்னுதுனா ஓகே நா எத்த பொண்ணு இல்ல அதெல்லா ஓ செரிதா இருந்தாலு யாரோ ஒரு பொண்ணு தானே அந்த பொண்ண பத்தி நம்ம ஏ தப்பா பேசணும்னு அப்டினா அந்த ஒரு இது இல்ல இது மாரி அவங்க பேசிட் நின்னா அப்டி இப்டின்னு போய் எல்லார்டையு போய் சொல்றாங்க ஏ சொல்லணு இப்ப எல்லார்டையு சொன்னா என்ன கிடைக்க போது எல்லாரு இன்னு கேவலமாதா நெனப்பாங்க இல்லையா ஆ என்ன பத்தி சொ ததுப்ப சொல்றது எனக்கு பிரச்சன கெடையாது யார்ட்ட வேன அவங்க போய் சொல்லிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு எப்டி ஆயிடுச்சுன்னா செரி சொன்னா சொல்ட்டு போங்க முடி முடிஞ்சு முஞ்சு போனா உங்ளால இதுதா சொல்ல முடியு அதே மாதிரி எல்லாரு நெனச்சா நெனச்சிட்டு போட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அது நா எப்டி நெனைக்கன்னா அது கொஞ்சோ
இல்ல இல்ல நீங்க சொல்றது செரியான பதில்தா அதாவது ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா சொன்னால் சொல்ட்டு போட்டு நம்ம வந்து அத கடந்து போயிடணு அது வந்து அது வந்து நல்ல விஷயந்தா ஆனா அதே சமயத்துல ம் மத்த பாக்குறவங்களுடைய பார்வை க்கு நம்ம வந்து பதில் சொல்ற மாரி ஒரு கட்டத்துல வந்து நிப்போ அ
ம்
எல்லா விஷயத்தையும் நம்ம இது நடக்கட்டும் பரவால்ல போயிட்டு போகுது அப்படின்றத கடந்து நம்ம போக முடியாது அதுக்காக தான் சொல்ற ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்க அப்படின் பா ஆ இப்போ உங்களுக்கு வந்து சில விஷயங்க நீங்க தவிர்த்துக்கிட்டீங்க அப்டினாக்க நீங்க அந்த ஒரு அந்த ஒரு சொல்லலை அந்த மாரி நீங்க வந்து விடுபட்ரலாம் அதிகபட்சம் அவ அவங்க இப்படிதான் பேசுறாங்களா பேசட்டும் அந்த எடத்துல இப்படி நம்ம வந்து விவாதம் பண்ண கூடாது விவாதம் பண்ணாம அத கடந்து நம்ம பெயிரணும் அப்டி நீங்க போயிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து அந்த ஒரு ஒரு சொல்லு அந்த ஒரு சொல்லல இருந்து நீங்க வந்து முற்றிலும் நீங்க வந்து நகர்ந்து பெயர்ழதுக்கு நிறையா வாய்ப்புகள் இரு
கண்டிப்பா ஆமா ஆமா இல்ல இப்ப வந்துட்டு நா போயிட்டு இதுவரைக்
வந்து இல்ல இப்போ நா நிறைய விஷயங்கள வந்து பேசியிருக்கேன் அப்டின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த அழைப்புல நம்ம இத பத்தி பேசலாம்
ம் உண்டு ரண்டு இண்டு இன்னும் எத்தன நாள் பண்ணு தெரிலயே